நல்லாயிருக்கேன் தோழி நீங்க எப்டிங்க
நல்லாயிருக்கே தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெறைய விஷ் விஷயங்கள் வந்து நம்ம மரபுகள வந்து மறந்துட்டு வரோ இல்லைங்களா தோழி இப்போ ஒரு திருமணம்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே முன்னல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ப இந்த மாதிரி ஒரு பட்டுதா வந்து உடுத்தி நம்ம வந்து திருமணோ பண்ணனு அப்டீ இந்த மாரி நெறைய விஷியங்கள்ருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் வந்து பண்றாங்க அப்டின்னாலே நெறைய இந்த பண்பாட்டயெல்லா மறந்து வந்து ஒரு லெஹங்கா போட்டோ அந்த மாரி வித்தியாசமான முறையில ஒரு கடலுக்கடில திருமணம் பண்றது பறந்துகிட்டு திருமணம் பண்றதுயெல்லா கேக்குறக்கு வந்து வித்தியாசமாயிருக்கு
ஆமாங்க சொல்லுங்க
பாரம்பரியம் வந்து இல்லாம போயிட்ருக்கு இத பத்தி நீங்க என்ன நெனைக்கறீங்க தோழி நீங்க இத மாதிரி எதாவது ஒரு அனுபம் வந்து ஃபேஸ் பண்ணதுண்டா
என்னோட திருமணமே அப்டிதா தோழி நடந்துது எப்டின்னா அ ஆஹ் எப்டின்றது இப்ப ஆஹ் நம்ம வந் து நம்ம இத மாரி பண்ணனும் அந்த மாரி பண்ணும்னு நெனச்சிருப்போம்ல எப்டின்னா இந்த இந்த மாரி வந் இது பண்ணுவாங்க அது நெறைய வந்து இது இருக்கு தோழி எப்டின்னா நா பாத்த வரைக்குமே என் எங்களோட மொறப்படி எப்டி திருமணோ பண்ணுவாங்கன்னா பொண்ணு பைய வந்து இந்த பொண்ணு வந்து இந்த இந்த மாரி சாரீஸ் தோழி ஒயிட் வித் ரெட் கலர்லன்ற மாரி கெடைக்கும்ல தோழி
உம் உம் உம்
தோழி பையே வந்து மாப்புள்ள வந்து பட்டி வேஷ்டி பட்டு சாரீன்ற மாதிரி தோழி போட்டு மால போடுறது இந்த இந்த நெத்தில கட்டுவாங்கல்ல தோழி அது பேருதா எனக்கு தெரியில அது கட்டுறது எல்லாமே நம்ம நார்மல் ட்ரெஸ் பண்றது எல்லாமே என் தலைக்கு வந்து பூஜைல வெக்குறது அது எல்லாமே நா எப்பவுமே எல்லார் கல்யாணோ பண்ற மாரிதா தோழி பண்றது மால போடுறது ஆனா நம்மதுல வந்து ஒரு ஜிலக்குரா பெல்லம்னு சொல்லிட்டு ஒன்னு வெப்பாங்க தோழி ஒரு வெத்தலையில அது என்னென்ன மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல நா பாத்திருக்கே ஆனா அதுல என்ன பண்ணுவாங்க அந்த ஐயர் பண்றது அத நம்ப வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து மாப்ள வந்து எல்லாமே மந்துறோம்லா சொல்லிட்டதுகப்புறோ பொண்ணு வந்து தேங்கா தூக்கி தூக்கிட்டு வருவாங்க ஆக்சுவல்லி தேங்காதா கரெக்டா அத கூட்டிட்டு வரும்போது வச்சுட்டு மூஞ்ச காட்டிக்க மாட்டாங்க தோழி ஒரு ஒரு என்ன சொல் அது ஒரு தடுப்பு மாரி போட்ருப்பாங்க போட்டுட்டு அத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜிலக்கரா வந்து தலையில வச்சுப்பாங்க தோழி பொண்ணு மாப்ள தலையிலும் மாப் அத பொண்ணு தலைலயு வைப்பாங்க அத வெச்சிட்டு வெச் வச்சிதுக்கப்புறமு அதுக்கப் அப்புறந்தா மூஞ்சிய பாக்கணும் அவுங்க ஃபேஸ் டூ ஃபேஸ் பாக்குற மாரி இருக்கும் அந் இது எடுத்ததுக்கப்புறோ மூஞ்சு பாக்குறோமோ அது இதெல்லா கொஞ்ச பாக்குறதுக்கு அதெல்லா கொஞ்சம் ஆச இது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா நல்லா இருக் வர்ற மாரி இருக்கும் அதுக்கப்புறோ நார்மலா வந்து தாலி கட்றது அதுக்கப்புற அந்த மோதிரோ வந்து எடுக் ருக்கிறது அப்பளம் வந்து பண்றது இந்த மாரி ஊது இதுதல்லா இருக்கும் அது சின்ன சின்ன ஒரு பால்ஸ் மாரி இருக்கும் அதெல்லா வந்து ஃபேன்சி ஸ்டோர்ல கெடைக்கும் இது மாரி வந்து இந்த மாரி வந்து விளாட்டு சாதகமா பண்றது இந்த கல்யாணோ வந்து இந்த அந்த ப மஞ்ச கயிறுல கட்டுறது அதெல்லாமே இந்த மாரி நம்ம பாத்துருக்கோ தோழி ஆனா என்னோட கல்யாணோ வந்து எப்டி நடந்ததுன்னா இந்த மாரி இது வந்துதா நம்மளோட சாங்கியம் சம்பரதாயம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி வந்து நடக்காம கொஞ்சோ மண்டபத்தலயே தாலி கட் அந்த மாரி நடந்தது தோழி இதெல்லாமே இல்லாம மண்டபத்திலயே வந்து தாலி கட்ற மாரி இருந்தது அதுக்கப்றோ அதே மாரி வந்து ஒரு ஃபங்க்ஷனு பண்ற மாரி ஆச்சு தோழி இதல்லாமே இல்ல இந்த நம்ம பண்றதெல்லாம் கிடையாது மிச்ச இது நார்மலா நடந்த மாரி அது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது தோழி இதே கல்ச்சர்ல பண்றத விட இது வந்து இப்போ கொஞ்சம் மாற்றமா இருந்த மாதிரி நல்லா போல
உஹம் புரியுதா தோழி என்னோட திருமணமும் கொஞ்சம் அப்படித்தான் எப்டின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ஒரு வினோதமா இருக்கும் எப்படி எப்படின்னா வந்து பொண்ணு வந்து பாத்துட்டு போயிட்டாங்க நாங்க ஒரு கோயில்லதான் வந்து வச்ச பொண்ணு வந்து பொண்ணு பையனும் நேர்ல நாங்க பா்த்தோம் முழுக்க முழுக்க அது வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சமதத்தோட கடந்த நடந்த ஒரு கல்யாணம் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்த்தவனே புடிச்சி போய் ரெண்டு பேரும் வந்துட்டு அப்பயே பூ வச்சுட்டாங்க பூ வச்சுட்டு அப்புறம் மாப்புள்ள வந்து அப்போ போன் நம்பர்லாம் கேட்கல அப்புறம் அம்மாவும் வந்து வந்து வீட்டு வந்தோன என்ன பையன் போன் நம்பரெல்லாம் கேக்கல செரி எப்டியே கேட்டு வாங்கிருவ அப்ப சொல்லி நினச்சாங்க அதே மாதிரி வாங்கிட்டாரு வாங்கிடு வந்து பாத்தீங்கன்னா ஆனா என்ன ஒரு ஐதிகம் வந்து முன்னாடிய எல்லாம் இருக்கும் அப்டின்னா பொண்ணு நம்ம வந்து பாத்துட்டு வந்ததுக்கு அப்பறம் அவங்க கிட்ட வந்து பேசகூடாது ம்சி ஏன நம்ம வந்து கன்டினுஸ் ஏன் வந்து அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு ஐதிகம் வந்து இருக்கு அது வந்து எங்க அத்தை சொல்லிதான் எனக்கே தெரியும் ஹெக்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரெகுலரா பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னு ஒரு சண்டசச்சிரவு ஏதாவது வர்ந்துடலாமோ அப்படிங்கற காரணத்துனால திருமணம் திருமணத்து திருமணத்துக்கு அப்பற இப்பதான் வந்து பேசுணோம் அப்டிங்ற மாரி ஒரு திருமணத்துகு அப்பரம் தான் இது பன்னனு இது இப்ப பாத்ததுன அப்பறம் திருமணதுக்கு அப்பறம் தான் அப்புடிங்குற மாறி இருந்தது ஆனா நம்ப ஆளு வந்து அப்படி கிடையாது க்கும் மத்தியானம் வந்தாரு கார வந்து விட்டுடு வந்தோடனே போன் நம்பரை அவுங்க பெற்றோர்களிட்ட அம்மாயொட போன் நம்பர் வாங்கி அம்மா கிட்டவந்து ஏன் கிட்ட போனகுடுக்க சொல் சொல்லி நா போன் நம்பர் கொடுத்து ஒரு மாத காலம் எங்களுக்கு வந்து கரைட்டா திருமணத்து வந்து திருமணம் வந்து கொஞ்சம் அவசரஅவசரமாக ஏற்பாடு ஆச்சி ஏன்னா என வந்து பாத்திங்கன ஒரு மூனாது மாசம் எனக்கு பிறந்த நாள் வந்தாவந்து ஒரு இரட்டை மாத ஒரு இரட்டை மாதம் வந்து வயசாகுது அப்டிங்ற நால அப்டி பண்ணக் கூடாது ஒற்றை பட தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இரண்டாவது மாசம் வந்து எனக்கு வச்சிருந்தாங்க தைலயே வந்து திருமணம் வச்சிருந்தாங்க அப்போ கரெக்டா ஒரு மாத காலம் தான் இருந்தது எங்களுக்கு நிச்சயமும் பண்ணல அப்போ செரினு வந்து ஒரு மாத காலத்திலயே நாங்க வந்துஹ் துணி எடுக்கறத ஆகட்டும் பட்னி சீர் எல்லாமே வந்து அந்த ஒரு மாத சில மாதத்துக்குள்ளே முடிக்கிற அப்ப வந்து காலையில இவுரு வேலைக்கு போயிருவாரு நானும் வந்து வீட்டுல வேலை பாரத்துட்டு இருப் மேம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத் ஒரு இரவு நேரம் ஃபுல்லா அவங்க கூட அரட்டை அடிச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது அதுக்கு அப்றம் வந்து கரைட்டா வந்து பாத்திங்கனா நிச்சயம் முடிஞ்சி ஒரு ஒரு வாரத்திலே கல்யாணம் ரொம்ப பத்துல இருந்தது நிச்சயமும் முடிஞ்சாச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு கல்யாணம் நாளைக்கு நாலு மணிக்கு போல கல்யாணம் அஹ் சுபம் இது ரொம்ப அந்த ஒரு முகூர்த்தம் ஒண்ணு சொல்லுவாங்க அந்த முகூர்த்துல வந்து பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க செரின்னு சொல்லிட்டு அந்த நாலு மணிக்கு கல்யாணம்ங்கும் போது எல்லாமே வந்துட்டு சொந்தக்காரங்க எல்லாம் முந்தந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே வந்தாச்சு வந்து பட்னி தண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க மாப்பிள வீட்லயும் பண்ணியாச்சு எங்க வீடலயும் பண்ணியாச்சு கரெக்டா ஒரு பதினோரு மணி இருக்கும் அப்ப வந்து மாப்புள கூப்ப கூப்பிட்டாரு கூப்பிட்டு எப்பவுமே வழக்க போல பேசன மாதிதான் பேசினாரு எங்களுக்குள்ள அந்த ஒரு மாத காலத்திலயே சண்டை வந்துகிட்டே இருக்கும் சேரின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் வந்து இப்ப விடிஞ்சா கல்யாணம் நாலு மணிக்கு கல்யாணம் பதினோரு மணிக்கு சண்டை போட்டாச்சு போட்டுட்டு அடுத்த நாள்ல நம்பிக்கை ஒரு நம்பிக்கையில தான் செரிட்டு அங்க போய் நானும் சரி மாப்பிள்ள அங்க வந்து மாப்பிள்ள தான் முன்னாடி வந்துருக்கணும் பொண்ணுக்கு முன்னாடி மாப்புள்ள வந்தது லேட்டு நாலு மணிக்கு வந்து கோயிலுக்கு வரணும் அப்படின்னா மாப்பிள்ள நாலரை மணிக்கு வராரு குடும்பத்தையே கூட்டிடு நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க நாலு மணி போயி போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ரோட்ல இருந்து அந்த நேரம் மாதிரினால வண்டியும் பெருசா வரல மாப்பிள்ளையோட வண்டி தான் வந்தது அப்புறம் சேரி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயாச்சு செரி மாப்பிளைை இன்னைக்கு என்ன மூஞ்சியில காட்ட போறரூன்னு பாத்தா மாப்பிளை வந்து சேரிய பாத்துட்டு சேரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மண்டைய மண்டையை ஆட்டினாரு சரி அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் வந்து இன்னுமே நான் வந்து மறக்கலாம் எங்களுக்குள்ள இப்பவும் வந்து பல சண்டைகள் வந்தாலுமே நான் வந்து சொல்லுவேன் விடிஞ்சா கல்யாணம் அன்னைக்கு முன்னாடி நாள் வந்து சண்டை போட்டாச்சு அப்டின்னு சோ அந்த மாதிரி நறைய விஷயங்கள் வந்துட்டு அப்பதான் எங்க அத்த சொன்னாங்க திருமணம் இந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னா அஹ் வந்து பாத்துட்டு வந்ததோட சரி அதுக்கப்புறம் வந்து பொண்ணும் மாப்ளயும் பேசிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சண்டை வரும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் அப்படின்னாங்க இப்ப எல்லாம் வந்து எங்களுக்கு குள்ள சண்டைா இருந்துச்சுன்னா நான் அதைதான் சொல்லி சொல்லி சிரிப்பேன் திருமணத்துக்கு முன்னாடியே கல்யாணம் வந்து இது சண்டை வந்து போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல இதா இருக்கும் அதே மாதிரி திருமணத்துக்கு நான் எடுத்த சாரீ ஆகட்டும் போட்டோ ஆகட்டும் ஆஹ் இதெல்லாமே வந்து பாக்கும் போது வந்துட்டு நான் நினைப்பேன் இது வந்து இவரு சூஸ் பண்ண சாரீ ஏன்னா அவருக்கு ஒரு பச்சை இளம் பச்சை மாதி ஒரு கலர் வந்து பிடிக்கும் அப்ப திருமணத்து வந்து என்ன ஒரு ஐதீகம் அப்படின்னா ஒரு ரெட்டும் பச்சையும் வந்து கலந்த மாதிரிதான் ஒரு துணிய எடுத்து பட்டை சேலை எடுத்து நம்ம வந்து திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது கூட வந்த பாட்டியுமே அதான் சொன்னாங்க அதாவது இவரோட பாட்டி நாங்க வந்து அது எனக்கு அது எழுதுன்னு ஆச ஒரு பக்கம் இருந்தாலுமே என்னோட கணவர் வந்து எதை சூஸ் பண்ணாரோ அததான் வந்து நான் கடைசி வரைக்கும் அது வந்து நிச்சயத்துக்கும் சரி திருமணத்துக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து நான் அதுதான் அந்த பச்சை மாதிரி இருக்கிற ரெண்டு கலர் தான் எடுத்தேன் நிறைய பேர் சொன்னாங்க ஒரே கலர் எடுக்காதீங்க அப்ப என்னமாறி அவருக்கு என்ன படிச்சிருக்க அதுதான் அப்பனு சொல்லிட்டு வேற யாருமே சூஸ் பன்ன விடல அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல ஒரு இதாவே போச்சுோ இப்பமே வந்துட்டு எங்க அம்மாந்த போட்ட பாக்கும் போது எல்லாமே சொல்லுவாங்க பையனோட வேட்டி சட்டைக்கும் ஒன்னோட சாரீக்கும் கரைட்டான மேச் அப் போகுது அந்த காலத்து மாதிரி பழைய ஒரு இது இல்லாம கொஞ்சம் மாடனா வந்து போகுது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க அதே மாதிரி நாங்க மாலை சூஸ் பண்ணதும் செரி மண்டபத்தோட பின்புறம் வந்து சூஸ் பண்ணதும் செரி அததெல்லாமே கொஞ்சம் நல்லாதான் போச்சு அதுலயுமே என்னோட கணவர் வந்து கொஞ்சம் அந்த பாரம்பரியம் அந்த இது ட்ரெடிஷனல அந்த வயசு போ அந்த மாதிரி வந்து நல்லா எதிர்பார்ப்பாரு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வெளிய எங்க போனாலும் செரி ஒரு விருந்துக்கு போறது அந்த மாதிரின நீ சேலதான் கட்டிட்டு வரணும் சாரீ சரின்னு சொல்லிட்டே இருப்பாரு நமக்கு வந்து அது கட்டவே தெரியாது அதது நான் வந்து கல்யாணம் முன்னாடியே சொல்லிட்டே இருந்தாலும் வந்துட்டு சரி அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்தி போறாரு நம்ம பாட்டுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போடுவோனு சுடிதார் தான் எங்க போனாலும் ஒரு கோவில் விசேஷமாகட்டும் இல்ல சொந்தக்கார எங்க வீட்டுக்கு அந்த மாதிரி போகுபோது நம்ம சுடிதார் தான் போட்டுட்டு போவோம் தோழி கூடிய சீக்கிரம் சேலகட்ட கத்துக்கணும் பாப்போம் அதுக்கு ஒரு நேரம் வரு
ஆமா சொல்லி எல்லாருமே வந்து விரைவாகா கட்டிடுவாங்க தோழி சரிய புடைவை வந்து எடுத்து கட்டுவாங்க வந்து கட்ருவாங்க ஆனா எனக்குமே அது கஷ்டம் தோழி நான் கட்டுறதுக்கும் வந்து எனக்கு இது இதுவரைக்குமே நானா கட்டுறதில்லை யாராச்சும் கட்டி வீடுற மாரிதான் தோழியே இருக்கோம்
உம் ஆமா ஏந்தா தெரிய மாட்டேங்குது ஆனா எங்க அத்தைய வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வெளியே அவுங்க கெலம்ப வேண்டிய விஷயமா இருந்தது இரண்டு நிமிஷத்தில சேல கட்டாங்க எனக்கே புரியில ஆனாங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு கட்ரதா இருந்தா அவங்களுக்கு கட்ட
ஆமாங்க தோழி அது கரெக்ட்டு தான் அது வந்து சரிதான் என்னோட மாமியாரும் அப்படிதா அவங்களுக்கு அவங்க கட்டிக்கிறாங்க நம்மளுக்கு கட்டுறப்போ ஸைடு எடுக்கது போது ஆனா என்னோட நாத்தனார் வந்து நல்லா கட்டுவாங்க தோழி நம்மளுக்குமே கட்டி கட்டுவாங்க அவங்களும் கட் ந்து நல்லா கட்டுவாங்க கூட அப்புடிதா தோழி அவங்க நல்லா கண்டிப்பாங்க நம்மளுக்கும் கட்ட ஆனா அம்மா வந்து அவுங்க கட்றத விட நம்மளுக்கு கட்றப்ப நல்லா கட்டுவாங்க தோழி அம்மா வந்து சின்ன சின்ன நம்மளுக்கு கட்னாங்கனா சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு கட்டுவாங்க
உம்உம்
நார்மலா கட்டிப்பாங்க அந்தளவுக்கு அலப்பு பாக்காம கட்டி றதுண்டு நம்மளுக்கட்டுற போ வந்து பாத் எ எப்பெப்டி கட்டணுமோ நெனைக்கிறாங்களோ அது மாதிரி நம்ப எப்ப கேக்குறோமோ அதே மாரி கட்டி விடுவாங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா அ தோழி என்னோட அன்னியும் வந்து அப்படிதான் அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் சிறு வயதுதான் இவரை விட கொஞ்சம் ஒரு ரெண்டு வயசு கம்மிதான் அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து பெருசா சேல கட்ட மாட்டாங்க அவங்களுக்கும் ஒரு சூழ்நிலை வந்து அதுமாறி அமையல அமஞ்சா வந்து சேல கட்டுவாங்க இல்ல அப்புடினா டெய்லி டெய்லி ஆபீஸ் போறது அப்படிங்கறதுனால வெறும் குர்தா மட்டும் போட்டுக்குவாங்க அவங்க வந்து பாக்குறக்கு இப்பம வந்து என்னோட வயதானனாலும் கொஞ்சம் சின்ன பிள்ள மாதிரிதான் இருப்பாங்க அதுனால சேரின்ட்டு அவங்க சுடிதார் மட்டும் போட்டு அப்புடியே போயிக்குவாங்க அவங்க கிட்ட இன்னைக்கு எனக்குதான் சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கு ஒரு சேலை கட்டுறக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்புடின்னு அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க தோழி நானும் வீட்டை விட்டு பெருசா வெளியே வர மாட்டேன் இந்த மாதிரி விசேஷம் நாட்கள்ல மட்டும்தான் வெளியே வறதுனால நானும் ஒரு நைட்டி போட்டுட்டு அந்த மாதிரிதான் வீட்டுல இருப்பேன்
அதுதான் தோழி நா க நம்மளுக்கு த அதுதான் நல்ல நல்ல துணின்ற மாதிரி நான் நெனைப்பே தோழி ஏன்னா எது போட்டாலுமே நம்மளுக்கு ஒரு அது கம்ஃபர்டா இருக்காது தோழி
கண்டிப்பா ஆமாங்க தோழி சரி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சு போச்சுங்க தோழி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாங் நன்றிங்க நன்றிங்க தோழி